ஹலோ கேக்குதுங்ளா
ஆஹ் கேக்குறேன் கேக்குறீங்க உங்களுக்கு கேக் தோழா ஓகே நல்லாருக்கீங்களா
எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் சூப்பரா இருக்கேன் தோழா அப்புறம் மேரிடா நீங்க
ஆ குழந்தைங்களா
உம் இருக்காங்க இருக்காங்க உங்களுக்கு
எனக்கு மேரீடு தான் தோழா எனக்கு ரெண்டு பொம்
உம் உம் எனக்கு பையன் ஒண்ணும் பொண்ணு ஒன்ணு
எனக்கு உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது
இப்ப கேக்குதுங்ளா
ஹலோ ஆஹ் ஆஹ் இப்ப கொஞ்சம் நல்லா கேக்குது
அது ஃபைவ் ஜி நெட்ஒர்க்லேருந்து ஃபோர் ஜிக்கு ஒருசிட்டே மாறும் அந்த நெட்ஒர்க் மாறனாலும் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு
ஆமா ஆமா இல்ல நானும் ஃபைவ் ஜி டூ ஃபோர் ஜி தான்
அது நமக்கு டவர் வந்து கான்சன்டா கெடைக்காது பைவ் ஜி ஃபோர் ஜி மாறுறதுனால அந்த டைம் வந்து நமக்கு டவரு கட்டாகுறப்போ அந்த வாய்ஸ் லோவாக ஹை
ஸ்லோ ஆகுது ஓகே ஓகே த
டாபிக் நீங்களே சொல்லுங்க எத பத்தி பேசலானு
இந்த இப்ப சொசைட்டி அவேர்னஸ் பத்தி பேசலாமா தோழா
ம் என்ன ரிலேட்டடா இத பத்தி என்ன அவார்னெஸ் சொசைட்டியோடது
இப்ப ரீசெண்டா பார்த்தா நெறைய அந்த கொழந்தைங்கள் தானே இதாங்கறாங்க இல்லையா இந்த லாஸ் டைம் ல கூட மன்னார் குடியில ஒரு இன்சி டன்ட்
ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் அதுக்கு மாரி கேரளாவில நடந்தது அந்த அது பார்த்தீங்கன்னா அந்த சைல்டு அப்யூசிவில் வராது அது வந்து அந்த பையன ஒரு பையன் அந்த ஒன்றரை வயசு பைய இது பண்ணாங்க
ஆஹ் ஆஹ் அதான் ஆமாமா அதான் நெறைய இந்த சைல்டு இதுதானே நெறைய
உம் ஆமா ஆமா ஆமா கிட்டத்தட்ட ஒரு அந்த பையன் ஒன்ற வயசு தானே பையன் கையை ரெண்டு கையை ஒடச்சு தொண்ணூத்தி ஒரு இடத்துல காயப்படுத்தி கொல பண்ணாங்கள அது பாத்து பாத்து என்ன
ஆஹ் ஆமா அது ஆஹ் அத கேள்விட்டுப்பங்க கேள்விபட்டேன் டீபா நான் அது பண்ணல உம் இல்ல எங்க இப்ப எங்க ஏரியாலய எங்க ஏரியாலயுமே அப்படிதான் நெறைய இந்த குழந்தைகள் கடத்தல் வந்து நெறைய இருக்கு குழந்தைகள் கடத்தல் கடத்திட்டு போயிட்டு இது பண்றது பாலியல் இது பண்ணி சாகடிக்கிறது நெறைய பொம்பள புள்ளைங்கல்லாம் வச்சிருக்கு இருக்கறதெல்லாம் ரொம்ப பயந்துதான் வச்சிருக்க மாரி இருக்கு
ஆ நீங்க சொல்ற மாரி ஏரியா ஒன்னு காரணம் ஸ்கூல் பஸ் ஸ்கூலுங்க அங்க இருந்து வரனும் இப்ப நம்ப பொம்பள புள்ளங்கள வளத்துறப்பவே நம்ப அவங்களுக்கே ஒரு அவேர்னஸ் கொடுத்து நம் வளர்த்துறப்ப அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அந்த இடத்துல நம எது எது நல்லது எது கேட்டது நம்ம சொல்லி் குடுக்குறப்ப அவங்களுக்கு அந்த சின்ன வயசுலருந்து நம்பஅதிகபட்சம் ஒரு அஞ்சு வயசு இல்ல அப்பறம் தான் நம்ப சொல்லி குடுக்கனும் தப்புல்ல நம்ம என்ன சொல்லுவாங்க பருவடைஞ்சு அப்றம் தான் சொல்லி குடுக்கனும்
உம் இல்ல தோழா இப்பவே கொழந்தங்கலாம் என்ன பண்ணுதுங்கனா அந்த அதிகமா ஃபாஸ்டு ஃபுட் சாப்புறதுனாலே சீக்கிரமாவே மெச்சூடூ ஆயிருதுங்க அது ஒண்ணு அது அஹ் எங்க பாப்பாலாம் ஃபோர்த்து தான் படிக்கிறா ஆனா பதிலையே இத ஆயிட்ட அவ வந்து எங்கள்டே கேட்ட என்னம்மா அப்டினா என்ன எனக்கும் அந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படிலாம் வந்து கேக்குதுங்க குழந்தைங்க எல்லாம் அது வந்து ஆமா தோழா வர தேர்டு தான் அந்த குழ நறய ஜங்க் ஃபுட் அவங்க ரெண்டு பேருமே எம்ப்ளாய்ஸ்ங்க நெறைய அந்த ஸ்விக்கில ஆர்டர் பண்றது நெறய ஜங்க் ஃபுட் நெறய சாப்புடும் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இப்ப ப்ரசெண்டா எங்க பாப்பா போர்த் படிக்கிறா அந்தபொண்ணே லாஸ்ட் இயரேதேர்ட் இ தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இதாயிட்டா அப்ப அவங்க வீடலயுமே கொஞ்சம் இது பண்ணாங்க சேமா பீல் பண்ணாங்கல்ல அந்த குழந்தைக்கும் ஒரு மாதிரி ஆயிட்டு அது ம் அந்த பாப்பா வந்துட்டு நாங்க எல்லாமே ஒரு மாதிரி தானே நாங்களே பேசுறோம்ல
உம் உம் ஆமா கஷ்டம் தான் கண்டிப்பா பத்து வயசு கூட முழுமட முழுமடையா இருந்தா அவங்களுக்கு அப்போ எவ்ளோ பெரிய கஷ்டம் வரும் ம்
கேரெடுத்து பாத்துக்க மாதிரி அது இல்லாம இப்ப நெறைய மொபைல் போன் தோழா நெறைய மொபைல தான் நெறைய கெட்டு போவுது கொழந்தைங்க
அதுவு‌ காரணம் ஆமா இல்ல கெட்டு போறாங்க அதுல என்ன ஆனா நீங்க இந்த ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு அது மனரீதியா ரொம்ப அபெக்ட் வவங்க மென்டல அந்த இடத்துல
நாம்மால்டா ஒரு அது எப்பனா இந்த கொரோனா ஆப்டருக்கு அப்புறம் தானே இந்த எல்லாமே வாட்ஸ்அப்ல அனுப்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவ்ளோஒரு நெறைய ரூமர் வந்தது ஆஹ் ஏனா இப்ப எனக்கு தெரிஞ்சு பாப்பா எங்க பாப்பா கிளாஸ்ல படிக்கிற பையன் வந்து ஜட ஜர்ஜ்ஜி பையன் அவங்க பொண்ணுமே என்ன ஆயிட்டு ஒவர் டிப்ரெஷன்ல என்ன ஆயிட்டானா இந்த இந்த மாரி இன்ஸ்டால அதிகமா பேச ச இது அந்த பொண்ண டார்ச்சர் பண்ற அளவுக்கு ஆயிட்டாங்க அப்புறோ அவங்க ஜர்ஜா இருக்காங்க அவங்க அப்பா எப்டியோ கண்டுபுடிச்சி ஆனா ரெண்டு பேருமே தப்பு பேஸ்னது அவ லோவா இருக்குனால அவன கூப்ட்டு எஸ் ஐ டி எஸ் பி எல்லா வெச்சி மெரட்டி அந்த போட்டோஸ் எல்லா கேச்சர் பண்ணி அந்த பையன தா இது ஆக்குனாங்க தவிர இந்த பொண்ணு ஒண்ணு செய்யல புரியுதுங்களா
அத அதான்
அ அப்றமா ஒக்காந்து கேட்ட எனக்கு வந்து ஓவர் டிப்ரெஷனு எனக்கு வந்து யாரிட்டையுமே ஷேர் பண்ண முட்ல எனக்கு அவ நல்லா பேசுனா அனால நா அவன்ட்ட பேசுனே
ம் அதா அதா என்னா ஆவுறானா அந்த எடத்துல அவுங்க மெயின் வந்து அந்த அந்த அந்த டிப்ரஷன் ஆவுற நேரத்துல யாரா ஒருத்தர் லைட்டா ஒரு சின்ன ஒரு
ஆ இல்ல தோழா ஓவர் ஸ்டேட்டஸ் வந்து அதிகமா இரு இருந்தாலுமே பிள்ளைங்க பாதிக்குதுங்க ரொம்ப லோவா போனாலுமே பாதிக்கிதுங்க அதுன்ன என்ன சொல்ற மத்த கொலைந்தைங்க எல்லா வெளில போ போறா ஜாலியா இருக்கா நீங்க வந்து என்னைய வந்து ரொம்ப அரஸ்டடா வெச்சிருக்கீங்க எனக்கு அது புடிக்கல அதே லோவா இருக்க கொலைந்தைங்க என்ன பண்ணுதுங்க நீங்க எனக் அது வாங்கி கொடுக்க மாட் என்கிறீங்க இது வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏல்மைல இருக்கிற கொழ கொலைந்தைகளு பாதிக்குது நா வந்து ஒரு டீச்சர் தோழா நா நறைய நறைய கம்ப்பாரீசன்ல்லா நடக்கு பேரண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லா கம்பாரீசன் பண்ணுங்கோ கொலைந்தைங்க உங்க அம்மா இவ்ளோ அழகா இருக்காங்க எங்க அம்மா இப்டி இருக்காங்க உங்க அப்பா அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கா கம்ப்பாரீசன் பண்ணுதுங்க இது எங்க இருந்து வந்தது இருந்து தா வந்தது மார்க் பா போட்டு அடிக்குறாங்களா அதனால கொழந்தைகள் வந்து நெறைய பாதிப்புகள் உள்ளாகுறாங்க எப்படி மேனேஜ் பண்றதுன்னே கஷ்டமா தா இருக்கு போக போக தா
மெய்ன் இதுல பாத்திங்கன்னா பேரண்ட்டோட ஒரு பொறுப்புல தா மெயினா இருக்கு இதுல சின்ன வயசுலேருந்தே அவுங்க வந்து ஒரு சில பேர் பாத்தீங்கனா அந்த பிள்ளைங்கள்ட்ட வந்து பழகுறது அவூங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அ இல்லாத அப்ப அதுவு அவுங்க ஒரு ரொம்ப வெறுமை வெறுப்புக்கு கொஞ்ஜோ உள்ளாகுற காரணமாக தா மூலமே ஆ
சம்பாரிக்கனோனு போயிட்றாங்க
அதுலயே போயிறாங்க குழந்தைங்கள பாக்க மாட்டேங்கிறாங்க அப்போ குழந்தைங்களோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேர கொஞ்மாச்சோ அவுங்கிட்ட ஒக்காந்து பேசனு புடிக்கனும் வெளையாடனும் எதா ஒன்னு பேசனு அவுங்கள்ட்ட
அது இல்லாம பிள்ளைங்க அடுத்தது வந்து போய் ஷேர் பண்ணுதுங்கள தோழர் நேத்து எங்க அப்பா கூட வெளியில போனே அங்க கூட்டிகிட்டு
உம் ஆமா ஆமா நமக்கு அது மாரி இல்லையே அப்படின்னு ஒரு அந்த இடத்துல அவுங்களுக்கு அந்த வறுமையோ இல்ல பண கஷ் தெரியாது நம்ம ஏன் போகல அப்படிங்கறத அவளுக்கு தெரியும் அவங்களுக்கு நிரப்பத்துக்கு தேவைப்படுது அவ்வளோதான்
ஆஹ் அதை யாராவது யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த இடத்துல ஏமாந்துருந்தங்க
உம் எமந்துடுறாங்க இதுக்கு ஏதாவது ஆரம்ப காலத்த இருந்து பேரன்ஸ் கரெக்டா கொண்டு போனவே இந்த பியூச்சர் லா வரபிரச்சனைய முக்கவாசி தடுக்கலாம் அது இந்த பொறுப்பு வந்து
ஆமா ஆனா இப்ப இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரியில்ல்ல தோலா உங்களுக்கு நம்ம பேரன்ஸ் வந்து புல்லாவும் அதுங்களை பாரத்துக்கிட்டே இருக்கவும் முடிய மாட்டேன்துல்ல எங்க போய் எந்த இடத்துல ஸ்ப் இன்ஸ்டாகிராமில் ஆம் தெரியலல்ல நம்மளுக்கு
உம் உம் ஆமா
நம்பம்பர் டு டிஷன் அனுப்புறோம் அங்க என்ன அந்தலூலுக்கு அப்புறோம் ரீசண்டா ஒரு பையன் வந்து மொபைல் எடுத்துட்டு போயிட்டு சும்மா போட்டோ பிடிச்சு பண்ணுவாங்கள ப்ரெண்ட்ஸங்களுக்குள்ள ரெண்ட்ஸங்க அந்த மாதிரி போட்டோ பிடிச்சி அதது என்ன பண்ணிட்டா அவன் இன்ஸ்டாகிராம்ல எடி் எடிட்டிங் பண்ணி போட்டுட்டான் அதை யாரோ பாா்த்தது மஹிந்தத்துட்டு வந்துட்டு பேரண்டட்ஸ் போய் ஸ்கூல்ல சொல்லி அந்த பையனை வந்து என்ன பண்ணாலுமே மானம் போனது போனது தானே அந்த பையனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அதனால அந்த ஸ்கூல்ல இருந்து ஸ்ட்ரென்த் இந்த தடவை அவ்வளவு போயிருச்சு வெளியில
ஆமா
எப்படி நாங்க அனுப்புறது எந்த இடத்துல போனை வச்சுக்கிட்டு என்ன பண்றானுங்கே தெரியமாட்டேன் இல்லால
உம் உம் உம்
ஹ
அப்படிங்கறப்ப அந்த இடத்துல அதுவும் பிரச்சனை இருக்கா ஆம்மா
ஆஹ் நம்ம ஸ்கூலுக்கு க்கு அனுப்புறோம் அங்க என்ன நடக்குதுன்னு தெரியமாட்டேன்னுதுல்ல பிள்ளைங்களுக்குள்ள பிள்ளைங்க
ஆஹ் பிரச்சனைகள் வந்து அங்க இருக்கு நமள போய் அதை எடுத்துக்க கூடாது நம்மகிட்ட தான் இருக்குது அந்த திறமை நம்ள தேடி எதும் வராது நம போகாம இரு நமக்கு பாதுகாப்பு
அதான் அந்த இடத்த வந்த வந்து கவுந்துடுந்தங்க குழந்தைங்க ஆடம்பரமா இருக்குறதுல பா பாருங்க நலப்பல்லாம் ஃட்டூ பாருங்க நம்ப பெரிய தெரியமாட்டேங்குது என் பொண்ணு என் பொண்ணேல்லாம் பாத்துட்டேமே அத பண்ணிட்டேமா பண்ணுங்க இத பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குதுங்க இப்ப நம்மதான் அந்த மாதிரில்லாம் கேட்டது இல்ல சொல்ல போனா அப்பா அம்மாங்களிட்ட எல்லாம்
கிடையாது கிடையாது ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அப்புறம்என்ன நம்ம என்ன குடுக்குறாங்கோ நம்ம குடுக்கறத சாப்பிடுவோம் அவ்வளோதான் ஆமா
பொண்ண அது கொண்டுட்டு வந்தா எனக்கு நீங்க ஏதோ செஞ்சு கொடுங்க அப்படின்னுதுங்க இல்லன்னா எடுத்துட்டு போயிட்டு அப்படியே திரும்பி எடுத்துட்டு வருதுங்க
திரும்பி எடுத்துறாங்க ஒரு சில பேர் என்ன பண்றாங்க சாப்பிட்டோன்னு சொல்லி வீட்டுல அடி இப்பதிகொட்டிட்டு வந்துறாங்க அ வெளியவே அப்படியும் பண்றவங்க இருக்கிறாங்க பாவம் நெறய இருக்கு இதுல நம்ம இதல எவ்ளவு நம்ம என்ன சொல்லவரது ஒரு லிமிடடா பேசி முடிக்க முடியாது இல்ல எவ்வளவோ இருக்குது ஆன ஒன்னு தொட்ட ஒன்னு தொட் த போயிட்டேதான் இருக்கும்ல்ல ஒரு செயின் செயின்லிங்கு மாரிதான் இது ஆமா
பெரியேதான்
அந்த மாதிரி உம்ம் அதனா நமப அது பாதுகாப்பு இருக்கிறது நாங்க வந்து சே சேலம் மாவட்டம் நீங்க எனக்கு தெரிஞ்சு உங்களோட இத நா கண்டுபிடிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நீங்க திருநெல்வேலி தென்காசி மாவட்டம்க்கப்பீங்க கரெக்டுங்களா
தோழா
ஹலோ
ஹலோ அ திருச்சு
திருச்சிங்களா இல்ல ஒரு ஸ்லங்கெல்லா ஆயிட்டு அப்படிங்கிறதுதல்லாம்வரும்போது அந்த
ஆமா ஆமா ஆஹ் ஆஹ் அ
கரட்டுங்களா
நீங்க கொஞ்சம் ஹாஸ்டல்லா எல்லா நடந்துட்டு அறக்குதல்லதான் ஓகே தோழ தேங் யூ தேங்யூ டதா
உம் ஓகே ஓகே நன்றி
ஓக்
யார் யார்டியோ பேசுறே